ஆ
வணக்கம்ப்பா எப்டி இருக்க
நல்லா இருக்க நீ ன்னா பண்ணிட்டுருக்கீங்க ம்
தூங்கி ஏஞ்ச்சு
ம்
என்ன பண்றதுன் தெரியாம சும்மா உங்ககிட்ட பேசிட்ருக்கே
அப்போ யாரு கெடைக்காது நா மாட்டிருக்கேன் சொல்லுங்க
அப்டியெல்லா இல்ல எனக்கு என்னமோ லைன்ல நெறைய பேர் இருக்குறாங்க எங்கூட பேசணுன்னா அவ்ளோ சந்தோஷமா வாங்க பேசலா வாங்க பேசலான் சொல்லிட்டு இருந்தாலு நீங்க என்னோட ஃப்ரெண்டாச்சே
ஆ
அப்டின்றத்துக்காக நான் உங்கள தேடி வந்து பேசிட்ருக்க நீங்க என்ன தானா இப்டி பேசறீங்க
ஓ கோவப்படாதீங்க கோவப்பட்றதுனால அம்மாஞ்சல்லிக்கு புரோஜன இல்ல நீங்க கோவப்படாதீங்க பேசுங்க அதுக்கு போய் இன்ன இருக்கு பேசுங்க எவ்ளோ பேர் லைன்ல நிக்கிறாங்க அவ்ங்களலா விட்டுட்டு எங்கிட்ட பேசுறீங்னா எனக்கு எவ்ளோ பெரிய பாக்கியங்க நெஜமாதாங்க ஆமாங்க
நீங்கதா பெருமப் படணு
ஆமாங்க பெருமையா இருக்குங்க பாருங்க கண்ணுல பெருசாயிட்ச்சு நெஞ்ச நிமுத்திட்டு பயங்கர கொரல்லா பயங்கர ஹையாவுது பாருங்க எவ்ளோ பெருமையாருக்கு ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ பெரும சாப்டங்க
என்ன
நேத்து வெச்ச சீ கறி கொழம்பு இருந்துச்சுங்க அப்டியே நைட்டுதா செஞ்சங்க அ
யார கேட்டாலு திங்கக்கெழம வந்தா என்ன சாப்பாடுனா அந்த பழைய கொழம்பு மத்த நாள் எல்லா எந்த கொழம்ப செஞ்சாலு பழைசு வெச்சு சாப்புட்றன்ற பழக்
கமே கெடையாதுங்க கறிக் கொழம்பாச்சேங்க முன்னூறு நாநூறுபா குடுத்து வாங்குறோங்க ஏங்க சிக்கனே இப்ப ரொம்ப ரேட் ஆயிருச்சுங்க
எவ்வளோங்க உங்க ஊர்ல
எரநூத்தி தொண்ணூறுபா கிட்டத்தட்ட முன்னூறுபாங்க எரநூத்தி எண்போரூவாங்க ஒரு கிலோ
ஐயையோ
ம் என்னங்க பண்றது அத போய் கொட்ட முடியுமாங்க கீழ அவ்ளோ குடுத்த பேறோ
சிக்கன்லா எங்க வீட்ல சொய்னு காலி ஆயிடுங்க அவ்ளோன்லா வெச்சுட்ருக்க மாட்டாங்க ஒன்னு ரெண்டு பீஸ் இருந்தா பெரிய விஷ்ய ம் ம் மட்டன் தாங்க எங்க வீட்ல செரியா சாப்ட மாட்டாங்க யாருமே மட்டன் விரும்பி யாருமே மட் ட்டன் தாங்க யாரு விரும்பி சாப்ட மாட்டாங்க எங்க வீட்ல
அப்டியா
ஆமா எனக்கே ஆகாது நேத்து சாப்டுட்டு தாங்க எனக்கு ரொம்ப தலவலியா வந்துருச்சு அது என்னா ஆட்டுக்கறி குடுத் த்தாங்கனு தெரில ஒருமாரி தல வலி ஃபீவராவே இருக்குதுங்க
ஏங்க நீங்க இருக்குற பக்கல்லா செம்மறி ஆடுதா அதிகோ
ஆமாங்க எனக்கு அது ஆவே ஆவாதுங்க அதுக்கு தாங்க குளுருது எனக்கு குளுருது ஜொரோ வருது கோல்டாவுது தல தல வலிக்கிது ஏ கேக்குறீங் என்னங்க
ஈரோ அதிகமாகு
ஆமாங்க அப்டி இருந்தா எனக்கு ஆகுறது இல்லைங்க
ம்
ம் ம் இங்க எல்லாருக்கு ஆ
நேத்து மீன் எடுத்தன்னா கொழம்பு வச்சுட்டு ஃப்ரை பண்ணே
ஆ
மீன் கொல சாதாரண கறி கொழம்பே அடுத்த நாள் வச்சு சாப்புர்றோ மீன் கொழம்பு அடுத்த நாள் வச்சு சாப்புர்ற பொருள் தான
ஆமாங்க செய்யறதே அடுத்த நாளைக்கு தா சேத்து மீன் கொழம்பு பேர் போனதே அடுத்த நாளைக்கு தா
ஆ அதுனால தாங்க நானு இன்னைக்கு எல்லா மீன் கொழம்பே வச்சுட்டேங்க
சூப்பர்ங்க சூப்பர் ஃபிஷ்ஷூ ஃப்ரை பண்ணீங்களா
ஆ அதுவு ஃப்ரீஸர்ல கொஞ்சோ மசாலா போட்டு தூக்கி போட்டு வந்தங்க இன்னைக்கு எடுத்து ஆளுக்கு ரெண்டு பீஸ் அதையு சாப்பிட்டு நேத்து நறையவே எடுத்துட்டு வன்ட்டு இருந்தாரு தேவ இல்லாத த ரெண்டு கிலோவா சேத்து ஃப்ரைக்கு மட்டு
ஓஹோ ஃபிரைக்கு மட்டுமே பாருங்க ஆ
ஆ இதுக்கு கொழம்புக்கு தனியா தம்பி வரன் சொல்லிருந்தாங்க அதனால எடுத்தா அவே டிம் க்கி காட்டிட்டாங்க எங்குளுக்கு
ஓஹோ வரன் சொல்ட்டு ஏமாத்திருக்காரு அப்போ இதுக்கு என்னா தெருமாங்க பனிஷ்மெண்ட்டு நீங்க அடுத் த்த வாரோ அவங்க வீட்ல போய்ட்டு ரெண்டு கிலோ நாலு கிலோ செய்ய சொல்லுங்க சாப்டுவாங்க அதா பனிஷ்மென்ட்டு என்னங்க
இல்ல நம்ளு போகாம நின்றுணுமா இல்ல சாப்புட் ட்டே வந்துட்ணுமா போயி அதெல்லா சலிக்காம செஞ்சு போட்ருவாங்க ஒரு வாரமு கறி எடுத்தே குடுக்க சொன்னாலு
நீங்க என்ன பண்ணீங்கனா அது பனிஷ்மெண்ட் பண்ணுங்க அடுத்த வாரோ நீங்க போறீங்க அவுங்க வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு கறி இல்ல நாலு கிலோ கறி எடுக்குறீங்க ரெண்டு கிலோ கறி செய்றீங்க ரெண்டு கிலோ ஃபிரை செய்றீங்க ஒரு வேல சாப்புர்றீங்க பட் டப்பால ஊத்தினு வந்துனே இக்குறீங்க அவங்களுக்கு கொஞ்சோ கூட வைக்காதீங்க வீட்ல இதாங்க சரியான பனிஷ்மெண்ட்டு
இல்லைங்க அவுங்க வீட்ல நாங்க சாப்புர்றது கொஞ்ச கொஞ்சமா இருந்தாலு அவுங்க போட்டு பழக்கோ எப்டி தெரியுமா நறைய நறைய அதையே வயிரொப்ப போட்ருவாங்ளா எங்குளுக்கு அளவுமிச்சி அட போதுன்டா எங்குளுக்கு கறி அப்டின்ற அளவுக்கு பண்ணி அனுப்பிறாங்க
ஓ சலிக்க சலிக்க போட்டுர்ற அப்டிங்களா ஓகே
த்து வேற போசாம அவே என்ன வச்சு செஞ்சிருவாங்க
ஹோ ஹோ வாங்கடி வாங்க இன்னு ரெண்டு கிலோ நாலு கிலோ கூட எடுத்துடு வாங்க வாங்கன் போட்றாங்களனு ம்
டே அழ வச்சிருவா என்ன நீங்களா அதுக்கு லாய்க்கே இல்லன்ட்ருவா
ஓஹோ
நானு இப்படி பழி வாங்கன்னா அவன் உங்கள இப்படி பழி வாங்குறா போல இருக்குதுங்க சாப்பிட வச்சு பழி வாங்குறா அ
நீ என்னா கறி சாப்பறதுக்கே லாயக்கி இல்லக்கா
ஆ
அப்படினே சொல்லி சொல்லி திட்டுவாங்க என்ன
அப்படிங்ளா ம் ம்
அதனால அங்க கறிக்கு பஞ்ச கெடையாது மத்தபடி வெஜிடேரியனா கண்ல பாக்க முடியாது
அப்படிங்களா அஹ ஓ வெஜிடேரியன் செய்ய மாட்டாங்களா அவங்க
நம்ப யாருனா வெளிய போய்ட்டா செய்ய மாட்டாங்க மத்த நேரத்துல செஞ்சுப்பாங்க பட் சொந்தக்காரங்க யார்னா யார் னா வந்தாங்கன்னா எங்க அம்மா நம்ம கண்ல வெஜிடேரியனோ காமிக்க மாட்டாங்க சனிக்கெழமையா போயிட்டோனா குடோ இந்த காளானு காலிஃப்ளவரு இந்த மாரியே எடுத்துனு வந்து
அ ஆஹா பரவால்லங்க நாங்க இந்த மாரி இருந்தா தம்பி வீட அடிக் அடிக்கு போயிருவோங்க வார
ஏங்க நா வருஷத்துல ஒரு முற போறிறதுதுனால தாங்க அவ்ளோ கணிப்பு நம்ப வாரோ வாரோ போனோனா நீ அவங்க வீட்ட விட்டு போயிடுவாங்க
கரெட்டா சொன்னீங்க கரெட்டா சொன்னீங்க ஆமாங்க ஒறவு எந்த ஒறவுமே மருந்து உரப்ப சரிப்போ மூணு நாளைக்கு தா
ஆமாங்க சொல்லுவாங்க ஏ அடிக்கடி வரமாட் டன்ற அப்டின்னு கேப்பாங்க அதுதா நா சொல்லுவ அடிக்கடி வந்தா இதே மாரி கவனிக்க மாட்டிங்க வருஷத்துக்கு ஒரு மொற வந்தா தா நீங்க கவனிப் அப்படினே தா சொல்லுவ இல்லக்கா அடிக்கடி வந் ந்தாலுமே நா கவனிப்பனு
ம்
இருந்தாலுமே எனக்கு நம்பிக்க இல்லப்பா
ம்
நானு இனிமேலு வருஷத்துக்கு ஒரு முற ஆறு மாசத்துக்கு ஒரு முறை அப்படியே வர ரெண்டு நாள்ல இருந்தாலு சேத்து வச்சு கவனிச்சு அனுப்பு போது அப்டின்ட்டுனு
ம் ம் ம் ம்
நம்ப யாருக்கிட்டயுமே ரொம்ப க்ளோஸா இருந்தோம்னா அவங்க நம்பள விட்டு சீக் கிரம் பிரியுற மாரியே ஒரு நெலம வந்துடுதுப்பா
ஆமாங்க எனக்கு க்கு எனக்கு எனக்கு இது நடந்துக்குதுங்க ரொம்ப க்ளோஸா ரொம்ப பாசமாக்குறவங்க தா அங்க லாஸ்ட்ல பேசாது போயிடுவாங்க அப்புற மூஞ்ச திருப்பி போ நம்போ எவ்ளோ கெளோ அவங்களுக்காக நம்ப எவ்ளவோ இருப்போங்க அவங்கதா உயிரே கூட வாழ்ந்தா கூட பேசாத திரும்பின் போம்போது நெஜமாவே அதல்லா யோசிச்சு பாக்கற மாரிக்குது நம்ப எ ப்பிடி இருப்போ எப்பிடி இவ நம்பகிட்ட பேசாத போறாங்களேன்ற மார்ல்லா ஆய்டு. ஆமாங்க அது உண்மதாங்க எந்த ஒறவுமே ஒரு லிமிட்டு தாங்க. நீ அங்கருக்கியா நா இங்யே இருந்துக்கறே நீ நல்லார்க்யா நா நல்லார்க்கே அவ்ளோதா.
உண்ம அதுதாங்க, அதே மாரி இன்னொரு விஷ்யந் தெர்ஞ்சிக்கங்க என்னதா க்ளோஸார்ந்தாலுமே ஒரு சில பஸ்னல் விஷித்த வந்துட்டு அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க கூடாது.
ஆ ஆ ஆ ஸ் கரெக்ட்டுங்க கரெக்ட்டு அ.
நம்போ தெர்ஞ்சி வெச்சிகுணுங்க நானு. ஏனா நம்ப்ளோட வீக்னஸ் எல்லா தெரிஞ்சி வெச்சிக்கிட்டு
அது ஒரு மாரி கேவலமாய்டுது அவுங்குளுக்கு அ.
கேவல் அ அது ஒரு கேவலம் ஆயிடுதுங்க நம்ம வீ ட்ல நடக்கற விஷ்யோ எல்லா சொல்லுவமா அத வெச்சே நம்பள ஒரு மாரி எட போட்றாங்களா. அவ நறைய பாடோ நம்புளுக்கு இது கத்துக்க வேண்டியது
ஆமங்க வாழ்க்கைல நம்ம வாழ்றதே வந்து பல கஷ்டங்களையு பல நஷ்டங்களையு மீறிதா நம்ம அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்ருக்கோ அதுல என்ன நல்லது அது என்ன கெட்டது அவங்கிட்டந்து நம்ம என்ன கத்துக்குணு பழி வாங்கற எண்ணத்த விட விட்டுட் ட்டு அவங்கிட்டந்து நீ என்னாத்த கத்துக்குணுன்றது கத்துக்குறது பெட்டர் நம்ம இப்டி அடிச்ட்டானா அவ செரி அடுத்தநாள் அவ அவ இவ்ளதா அவனோட புத்தி அவுளதான்ற மார் நம்ப வந்து நம்ப வாழ்க்கைய நகர்ந்துட்டு போயிட்டே இருக்குணு. இந்த பெட்டர் அப்பதா நம்புளு நிம்மதியா இருப்போ.
ம்.
நம்மள சுத்தி இருக்கற நல்லவங்களு நிம்மதியா இருப்பாங்க.
உண்ம நா பாத்த இதுல அதாவது பொறந்ததுலிந்து ஒரு குறிப்பிட்ட மனுஷங்ளோட மட்டுமே ட்ராவல் பண்ணே. அதாவது ஒரு நாலே நாலு ஃப்ரெண்ஸு, ஸ்கூல்லயா இருக்கட்டு வெளியேவா இருக்கட்டு வெளிய வந்துட்டு அதிகமா ஃப்ரெண்ஸ் கெடையாது வீட்டாண்டையு. அ அத்தா ஸ்கூல் ஃபிரெண்ஸ்லியு ஒர் ரெண்டு பேர் மூணு பேர் அவ்ளதா அதவிட்டா பக்கத்து வீட் டுக்குகூட எங்க அம்மா அனுப்மாட்டாங்க அதனால அவுங்ளோட எண்ணங்கள் எல்லா எப்டின்றது நம்புளுக்கு தெரியாது அப்பிடியே இருந்து பழகிட்டு புதுஸ் சா வந்துட்டு கல்யாண ஆயி ஒரு எடத்துக்கு வரப்போம்போது நறைய பேர் கூட பழக ஆரம்பிச் ட்டோ.
ஆமா ஆமா அ.
த்தரோட எண்ணமு ஒரு ஒரு மாரி இருக்கு.
ஆமாங்க ஏங்க இப்ப நீங்க சொ இப்பன்னா நீங்க பரவால்ல நம்ப ஒரு டீ ச்சரா ஒர்க் பண்ணம்மோது ஒரு ஒரு நாளைக்கு நூறு ஸ்டூடெண்ஸ கவனிப்போ. அவுங்க கிட்ட பயணம் பண்ற மாரி இக்கு. நம்ம கூட ஒர்க் பண்றவங்க கிட்டத்தட்ட ஒரு நாப்பது பேர் இப்பாங்க. அவுங்கூட பயன் பண்ணு. ஒரு பேரண்ஸ் வருவாங்க நூறு பேரு அவுங்கோட போய் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நம்போ ஒருன் மனுஷங்ளோட அ வெரட்டிய மட்டு ஒரு நாளைக்கு நூறு எரநூறு பேர பாக்குறோ. இந்த தொழில்ல இருக்கறதுனால் நா சொல்ல வரே. ஒரு சாதா மனுஷன இப்ப நம்ப வீட்லியே இருக்கிறே நா எங்யு போகாத இருக்றன் இன்னோரு ஒய்ஃபு ஹவுஸ் ஒய்ஃபா அக்கம்பக் கோ மிஞ்சி போனா எவ்ள் நேரோ பேசுவோ ஒரு பத்து நிம்ஷோ பேசுவமா?
ஆ
அதுக்கப்புறோ என்ன தேவையோ அவுங்ககிட்ட கேப்போ இந்த சக்கர குடுக்கா ஒரு பருப்பு குடுக்கா அவ்ள அவ்வளத் த்தாப்ற அந்த லிமிட்லதா அவுங்களு இருப்பாங்க
ம்
நா நம்ம சொசைட்டில ஒரு எடத்துல நம்ம ஒரு டீச்சராவோ ஒரு டாக்டராவோ ஒரு தொழில்ல இருக்கும்போது நெறயா பேர் சந்திக்க வேண்டிய சு சுட்சுவெஷனுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மைண்ட்ல இருப்பாங்க எல்லாரயு ஹேண்டில் பண்னு ஸ்டூடென்ட்ஸ்சே எடுத்துக்ங்க ஒரு ஸ்டூடென்ட்ஸ் வந்து பென்சில ரெண்டு பென்சில் வெச்சிருந்தா டக் க்குனு எடுத்து குடுப்பாங்க மிஸ் இந்தாங்ன்டு ஒரு சில ஸ்டுடென்ட்ஸ் அம்மா திட்டுவாங்க மிஸ் நா குடுக்க மாட்டனுவாங்க ஒரு சில ஸ்டூடெண்ட்டு அவுங்களே வந்து இந்த பொருள் போச்சுனா நம்மளுக்கு வராதுன்றத ஒரு மைண்ட்ல வெச்சிருவாங்க சோ இந்த ஒ டக் குனு நீட்டற கொழந்தைக்கு அம்மா திட்டு வாங்கன்ற கொழந்தைக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அவுங்க வந்து அம்மாவோட அ அம்மாவோட பயத்துல வளர்றாங்க இன்னொரு கொழந்த என்ன சொல்லுதா அம்மா அவங்க அப்பா அம்மா சொல்லி குடுத்துருப்பாங்க ப ஃப்ரென்ட்ஸ்களுக்கு ஹெல்ப் பண்ணு டீச்சர்ஸ்ங்ள மதி அவுங் கொஞ்ச் நல்லா சொல்லி் குடு அதாவது நெறையா டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லீங்ளா குழந்தைங்கிட்டே
கண்டிப்பா
பெரியவங்ளா வளர வளற என்ன ஆவுது அங்க கொஞ்சோ சுயநலமா வளர்றாங்க.
ஆனா
அதனால அந்த கேரக்டர் வைஸ் மாறுறாங்க எந்த ஒரு சூழ்நிலதாங்க மனுஷனோட கேரக்டர் வந்து மாறப்படுது. வேற எந்த ஒரு சுய ச ஆ
அவுங்க பெத்தவங்க வளர்ப்புலதாங்க இருக்கு உண்ம இந்த விஷியோ ஒருத்தரோட வளர்ப்புலதா அந்த கொழந்தைங்களோட நல்ல குணமு கெட்ட குணமு இருக்கு
இருக்கு ஆமா அது உண்மதாங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இது ஒத்துக்கற நானு ஒரு கொழந்த வளர்ப்புல வந்து அப்பா அம்மா பங்கு ரொம்ப அதி
ஆமாங்க
அப்படியு ஒரு பக்கோ இருக்குதுங்க நா என்ன இப்போ இப்போ நீ எங்க வீட்லயே எடுத்துக்கங்க ஆம்பள பசங்க ரெண்டு பேரு நா வந்து நல்லதா சொல்லி வளப்ப ஆம்பளயாட்டு பொம்பள செரிங்க நா அடு த்த இதுல உங்களுக்கு கண்டிப்பா இதோட தொடர்ச்சி நா கண்டிப்பா பேசணுங்க நன்றிங்க நன்றி நன்றி ஆ
நன்றி